ஹலோ ஹலோ
குது ஹலோ
ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது
ஆஹ்
ஆஹ் சொல்லுங்க இன்டர்ன்ஷிப் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க
ஆஹ் அதான் என்ன சொல்ல நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்து இல்லாம நம்மல நம்பவே மாட்டாங்க பட் எல்லா இடத்துலயுமே எத்தனை இன்ர்ன்ஷிப் பண்ணிருக்கோமோ அந்த எடத்துல ச சட்டுபிகேட் கேட்கணும் நம்ப ஆஹ் எனக்கு சர்ட்டிபிகேட்டோட தான் வேணும் ஆஹ் முன்னாடியே நம்ம சேறதுக்கு உம் கேட்றனும் இந்த மாரி க காலேஜ்ல சமிட் பண்ணனும் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு போ அந்த காம்பிக்கெல்லாம்முல அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க இன்னொரு நாங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் நான் செகண்ட் இயர் படிக்கும் போது எனக் கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய காலேஜ்ல படிச்சாங்கா அந்த கேர்ல்ஸ் காலேஜ்லாம் அவ்ளோ எல்லாம் அது வந்து டெவலப் இல்ல டெவலப் இல்லனா எல்லாரும் ஆஹ் அதனால தான் நார்மல இருக்கும் கேர்ல்ஸ் காலேஜ் சேர்க்கறது சேஃப்டின்னுங்கனா எங்க அம்மா வந்து சேஃப்டின்னு சேர்கல பீஸ் கம்மி அப்படினு சேத்து வுட்டாங்க அவிங் உம் என்ன ஆனா ரொம்ப நான் சஃப்பார் ஆனேன் பீஸ் கம்மின்ட்டு எந்த பெசிலிட்டியுமே கெடைக்கல என் வயசுல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் நான் ரொம்ப நல்லா மார்க் வாங்குவேன் எனக்கு அதுவே நம்மளுக்கு ஒருமாரி கவலையா இருக்கும்ல நம்ம மார்க் வாங்குறவுங்க இப்படி படிக்கிறோமே ஃபெயில் ஆனவங்கல்லாம் நம்ம நாலேஜ்ஜ வின்பண்ணும் போது நம்மளுக்கு கஷ்டமா தானே இருக்கும் ஆஹ் அ அவள்க என் ஃப்ரெண்டு மூணு பேர் வந்து மூணு பேருமே வந்து அந்த பப்ளிக் முன்னாடி எக்ஸாம் வப்பால்ல ரிவிஷன் அதுல வரைக் ச்சு ஃபெயில் ஆன அவளுக்கு அவளுக்கு வந்து ஸ்லோ லேனர்ஸ் கோச்சிங்லா கூப்புடுவாங்க ஏன்னா. ஃப்ரெண்ட்ஸ்தா. ஆ கோச்சுனா. கூப்புடுவாங்க அவளுக்கு அதுக்கப்புறோ ம்ச் மார்க் கம்மியா இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லா காலேஜ்லயு அலோ பண்ண மாட்டாங்க அப்படில்லா நெனைச்சானா அப்படி எல்லா எதுவுமே இல்ல எல்லா காலேஜலயும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவ ஆமா. அவளுக்கு வந்து. கொஞ் கொஞ்சோ டெவலப்பா ஸோ காசு அதிகோ இல்ல ந ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்ல. காலேஜி அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண். டாவே என்ன பொறுத்த வரைக்கு என்னன்னா எதுவுமே விசாரிக்காம. காலேஜ் வந்து நா. நல்லா ம்ச் வெல் வெஸ்டா காலேஜா இருக்கு கண்டிப்பா பீஸ் அதிகமாதா இருக்குன். ட்டு ஏன்னா அம்மாக்குமே அம்மா கிராஜுவேட் இல்ல. அம்மாக்கு தெர்ல நான். நா வந்து இந்த காலேஜ்ல சேந்துட்ட. எல்லாருமே ஆனா என் கூட உள்ளவங்க மைண்ட்செட்ன்னா என்ன. அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து சேஃப்டி இருக். இருக்கனுன்ட்டு அப். அப்படிதா சேர்த்து வுட்டுருப்பாங்க.
ஓஹோ.
ஆஹ அவங்களுக்குக்கெல்லா வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும்ன்ற எண்ணமே இல்ல. எனக்கு வந்து இதெல்லா எதுவுமே இல்லன்னு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லா ம்ச் ஆஹ ஆஹ கெடச்சுமே அவங்க. வந்து அவங்க பேரண்ட் ஒரு பேரண்ட்லா வந்து எங்க மேம்ட்ட கேக்றாங்க இது வந்து எங். க வெல்லா அனுப்ப மாட்டீங்கதான இந்த காலேஜ்ல சேத்தோ. என்ன இப்ப இடர்ன்ஷிப் எல்லா போக சொல். சொல்றீங்க. இப்பல்லா கேக்கவே எனக்கா ஆஹ இப்பல்லா கடுப். படிச்சோ அவனுக்கு பண்றதே இந்த ஒண்ணுதா அந்த காலேஜ்ல. அது உண்டு அதுக்கு. அப்புறோ அந்த புள்ளைங்களா என்ன பண்ணுச்சு. ங்க அந்த புள்ளைங்களா அந்த. ஐயமட்டனா இருப்பாங்கல. அந்தது அந்த புள்ளைங்கல்லா வந்து. வீட்லயே பேஃக்கா சர்டிபிகேட் கிரியேட் பண்ணிட்டு.
ஓ ஐயையோ.
அப்படி பண்ணிட்டாங்கனா அது வந்து காலேஜ் அலவ் பண்ணிடுச்சு காலேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு இப்ட்டி பண்ணுங்கட்டு
அப்படியா
ஆஹ் ஏ ஏ ஐ ஃபிரென்ட்ஸ் இப்பலாம் கொஞ்சோ தூரமா படிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சைஃபன்னோன்று எனக்கு அப்போ தான் தெரியுமே இன்டர்ன்ஷிப் வந்து சைஃபனோடு இருக்குதுன்னு சைஃபன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் அந்த இடத்துல கத்துக்குறோம் கத்துக்கிட்டு அந்த கம் கம்பேனிகாக நம்ம இப்ப ஒரு டூ மந்த் நம்ம அவங்க சொல்லி கத்துக்குறோம் அந்த டூ மந்த்மே கம்பெனிக்காக முடிஞ்ச ஜாப் பண்ணுவாங்கல்ல அந்த ஜாபா பண்ணி கொடுத்தா நம்ம மந்த்லி ஃபைவ் தவுசண்ட் டென் தௌசண்ட் அவுங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க எப்படியப்ப ஆமா அத வேற இன்டர்ன்ஷிப் க்கு சைஃபனு சொல்லுவ சனு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி ஃப்ரன்ஸ் வந்து டூ தௌசண்ட் வாங்கினாங்க எனக்கு அப்பதான் தெரியுது டூ தௌசண்ட் வாங்குனாங்க நா வந்து த்ரீ தௌசண்ட் பே பண்னுனேன் இன்டர்ஷிப் போனே நா பே பண்ணேன் நான் இருக்கிற பிளேஸ்ல எதுவுமே அப்படி இன்ர்ன்ஷிப் இல்ல நான் அந்த மாதிரி பே பண்ணி அவ்வளோ போகூடாது நம்ம சைஃபன் கொடுத்த இன்டர்ன்ஷிப் ஆவோ நம்மளு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி காசு கொடுத்து போகாதீங்க
ஓ ஓக்கே ஓக்கே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நான் வேற ஒரு காலேஜ் போனோம் அவங்க என்ன சொன்னாங்க ஆனா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க காலேஜ் வந்துட்டு டூ இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க தேர்ட் இயர் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு கோஸ் கிளாஸ் நடத்த மாட்டோம் ஃபுல்ல இன்டன்ஷிப் கூட்டிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்துட்டு செம்முக்கு பிஃப ட்டி ஃபைவ் தௌசண்ட் கெ
ஆஹ் அதனாலதான் இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம லாக் காக்குறதுனாலதான் நம்மளுக்கு எந்த விசிட்டுமே கிடைக்காது
உம் அவங்க தெளிவா சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு வருஷத்துல ஃபுல்லா வந்துட்டு சிலபஸ் முடிச்சிருவோம் தேர்ட் இயர் ஃபுல்லா நாங்க வந்துட்டு உங்களுக்கு அலாட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்டன்ஷிப்
ஆஹ் இந்த ஆனா இந்த மாரி சொல்றோம் உண்மையாதான் இருக்கும் நீங்க எந்த எ ந்த டிபார்ட்மெண்ட்
கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்துட்டு ஏஆர் விஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்
ஒக்கே ஒக்கே
காலேஜ்ல வந்துட்டு அவங்க இன்டன்ஷிப்புல தரேன்னு சொன்னாங்க எங்க வீட்டு்ல வந்துட்டு பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வேற காலேஜ் போட்டாங்க இது வந் இந்த கோர்ஸ் வந்து பி எஸ் சி டேட்டா எடுத்தேன் அ
ஆஹ்
எக்ஸாமுக்கு வந்துட்டு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ கொஞ்சம் அபர்டபுளா இருக்கு சரின்னு சொல்லிட்டு அதுலயே போட்டுட்டோம்
அஹ என்ன பண்றம் பேரன்ஸ் உ ஆனா அதுதான் நம்மளுக்கு உங்களுக்கு இப்ப ஒருதோனு இருக் கூ எனக்கு அப்பல்லாம் யாருமே சொல்லித்தரல எனக்கு அ இருக்குன்ன எனக்கு தெரியாது எனக்கு அந்தந்த ம் நான் படிக்க படிக்க நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு யாராவது ஒரு ஆள் எனக்கு சொல்லியிக் நல்லா நானு ஸ்கில்ஸோ சட்விகோ எல்லாம் பண்ணிருப்பேன்
நான் வந்துட்டு புல்லன்புல் டுவெல்த் முடிச்ச அப்பறம் இந்த கால் காலே் முடிச்ச அவங்ககிட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே இருந்தேன் என்னல்லாம் பண்றது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு இல்ல இந்த இன்ஸ்டால ரீல்த்து ஆக்சுவலா பாக்கும் போது ஃப்ரீ வெபினார் கிளாஸ் இதுஒர்க்ஷாப் கிளாஸ்ல்லாம் வரும்ல அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ழான் டன் பண்ணி சர்ட்பிகேட் வாங்கி வச்சிருந்தே ஏ ஐ டூல்ஸ் சட்விக் கேட்ட அதெல்லா கொஞ்ச வாங்கி வச்சதுனால என்ன ன்ன வ ன்னுடு ஒரு ஐடியா கெடச்சு ஆனா இன்டர்ன்ஷிப் பத்தி இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும்
ஓகே ஓகே அது இன்டர்ன்ஷிப் மட்டும் இப்டி பண்ணு எனக்கு வந்து எங்க அம்மா அங்க ப்ஸ்ட் எ படிக்கும் போது எங்க அம்மா நாங்கதான் சேறோன்னோம் அப்படின்னு எங்க அம்மாக்கு ஒரு ஆசை என்ன ஆசைனே தெர்ல செரின்ட்டு நான் இது பண்டே எங்கம்மா சக் கிணர்ல வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியாம சேர்த் ஹேன் ஒரு தடவ னா என்ட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க நீ சொன்னத நான் கேக்காம நான் சேர்த்துட்டேன் கொஞ்ச கஸ் டகுல் பண்ணிருந்தா நல்லக் காலேஜ்லாம் நல்ல கடைச்சி இருக்கும் இன்னும் எந்த பெசிலிட்டியுமே கெடையாது நார்மல் ஃபீஸ் ன்டு ஒர் ஒரு திடிர்னு கோர்ஸ்க்கு எயிட் பிப்டி குடுங்கனாங்க ஆனா அந்த கோர்ஸ் நடத்தவே மாட்டாங்க. எல்லாத்துக்கு காஸ் மட்டு வாங்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா ரொம். ரோம்ப ஒரு மாரி ஆயிட்டு நம்ம கொஞ்சோ யோசிச்சு பொறுமையா முடிவு எடுத்துருக்கலா இந்த காலேஜுன்னு தெ மத்தவங்க மத்தவங்க சொல்றாங்க நறையா தடவ சொல்லுவ மத்தவங்க சொல்றது வச்சு சேர்க்காதிங்க அப்படினுவ.
இல்ல எங்க அம்மாட்ட வந்துட்டு எல்லாரு என் நெறைய பேரு எங்கப். அப்பாட்டியும் சேரி அம்மாட்டையும் சேரி. அந்த காலேஜ் வந்து. விட்டு புகழ்ந்து தள்ளி இருக்காங்க.
ஏன்னா என்ன தெரியுமா அவங்க பொறுத்த வரைக்கு கேள்ஸ் காலேஜ் அ சேப்டியா அவங்கள பொருத்த வரைக்கு சேஃப்டிஸ் நீ நல்லா. கவன்சி பாரே சேப்டியா சொல்லுவாங்களே தவர அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்கவே மாட். டாங்க.
ஆம்மா. நல்ல சேஃப்டி வீட்டுக்கு பக்கதான பீஸும் கம்மிதா உனக்கு என்ன பிரச்சன சேத்து. ஹஹேஹ சேத்து இதுல வந்துட். ண்டு ரெண்டு மூணு பேரு வந்துட்டு அந்த காலேஜ்ல படிச்சு முடுச்சவங்க. அவங்ளே என்னச். சொன்னாங்கனா. நா சேர்த்துவ. நல்ல கோர்ஸ்தா. நல்லா சொல்லி குடுப்பாங்க.
உஹம்.
காசு வாங்கிட்டே இருப்பாங்க பிச்சு பிச்சு இப்ப செம்க்குன்னு தனியா வாங்காம. எக்ஸாமுக்கு இதுக்கு அதுகுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி. காசு வாங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னுலா சொன்னா. அதையு மீறி எங்க அம்மா சேத். துனாங்க.
என்ன ஆனா கண்டிப்பா பாருங்க அவ இது எங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி எதிர்பாக்கவே இல்லடா.
இவங்க வந்துட்டு ரெண்டு ரீசன்தா சேஃப்டி வீட்டுக்கு பக்கோ.
உம். இது இப்ப உன்ம்மையா இதே மாரிதா நானு போய் விள. இருந்த இப்ப இப்போ நா சொன்னனா இப்ப நா வந்து ஜாயின் பண்ற அப்படின்னு. இது வந்து புல் அண் புல் யார பத். எதையுமே கேக்காம நானு அம்மாவு தனியா நாங்களே டிசைட் பண்ணி நா நாங்களே பண்றது. அப்ப வந்து ம்ச். எனக்குமே இந்த காலேஜ் பத்தி நீங்க இந்தளவுக்கு இருக்கீங்களா அந்த மாரி கூட நா இல்ல. நா வந்து சேரி பாத்துக்கலா. காலேஜ் லேட்டதனோ போனாத அப்டியே விட்டு விட்டு கடசியில நான் எந்த காலேஜ் சேர போறேன் நனச்சொன்னா அங்கே விழுந்தட்டே இப்ப கண்டி
அதே ஏ வேல
ப்ளேஸ்மெண்ட் இல்ல பளேஸ் மென்டலா எங்களிட்ட பிளேஸ்மெண்ட் நா அது நான் உள்ள போனது அப்புறம் எங்க ஸ்கூல்ல சீனியரா இருப்பாங்கல்ல அந்த அக்காங்க அங்கே காலேஜ் உம் படிச்சாங்க அப்ப அவங்க சொன்னா ஏன்டா இங்க வந்த எங்கிட்ட ஒரு வார்த்த கேட்டுருக்கலாம்ல நா சொல்லிருப்பேன்ல அ விடுப் பிளஸ்மட்டெலாம் எப் ப எந்த மாரி இப்ப கம் கம்பெனிலா எப்டி வரனு ஐடி கம்பெனி அந்த மாரி டாப் கம்பெனிஸ் தான வரணும் எனக்கு என்ன தெரிம வரு ச்சி இந்த எப்டி சொல்றது இந்த கன்சல்டன்சி இருக்கும்ல நம்ப பீஸ் கட்டி கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க வேல வாங்கி தரது
ஆம ஆமா
அந்த மாதிரி அந்த மொபைல் செரி பண்ற கம்பெனி
ஐயிய இந்த ஆட்ட மேசனா
இதுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்வோ அவ்ளோ ஒரு கம்பெனி கூட ஒருப்படியா இல்ல எனக்கு ஒரு மாரி அலுக்கயே வந்துருச்சு போச்சு த்ரீ இயர்ஸ் லைப் போய் செரின்ன ஹெல்த் கேர் கம்பெனி இதுல்லாம் எதுக்கு காலேஜுக்கு
இதுக்கு நம்ம சும்மா டுவெல்த் முடிச்
ஆ அதுதான் நா சொன் சொல்றன் நம்ம வந்து ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு ந அம்மாட்டதான் அ நாங்க தெரிஞ்சுகிட்ட அதான் ஒரு இடத்துல ஃபீஸ் கம்மியா இருக்குன்னா அந்த இடத்துல எல்லாமே கம்மியா இருக்கு நம்ம எங்க கொஞ்சோ கஷ்டப்பட்டு பீஸ் அதிகமா கட்டுறோமோ அந்த இத்துல நம்மளுக்கு எல்லா பேசிலிட்டியுமே கடக்கிது
சேரி ஒன்னும் பண்ண முடியாது இப்ப சேர்ந்துட்டோம்
அ நீங்க வந்து காலப்படாதீங்க தனியா கோர்ஸ் அ ஆ நீங்க தனியா கோர்ஸ் ஜயின் பண்ணி அதெல்லா கத்துக்கோங்க
ஆனா எனக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலந்து வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிடச்சி பிடெக்கு அ இல்ல நா வந்து கவுன்சிலிங் இல்ல இது போட்டிருந்தேன் நா தா டு ஜே இ இ எக்ஸாம குயூட் எக்ஸாம்மூ எலுதியிருதன்
கே
அப்ப வந்துட்டு எனக்கு ஜே இ இ வந்துட்டு பெங்களூர்ல ஒரு யூனிவர்சிட்டில கிடச்சிது அது வந்துட்டு செம்முக் ஒன்ற லட்சம் கேட் டாங்க அதனால நா ரிஜெக்ட் பண்ட்ட பிப்டி பைய் கட்டமுள்ளா எப்டி ஒன்றலட்சம் கற்றதுனு நா ரிஜெக்ட் பண்ண பாண்டிச்சேரியில வந்துட்டு எனக்கு பிஇ பிஇபிடெக்கு என்ன கோர்ஸ் கேட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் எம்பிஏ அஞ்சு வருஷம் முடிச்சு தந்தரோம் அஞ்சு வருஷத்துல முடிச்சு தர கோர்ஸ் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க வருஷத்துக்கே ஃபார்ட்டி தௌசண்ட் தான்
பரவாயில்லையே
பீஸ் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு கில்லாது ஒரு இது பொண்ணுங்கங்கிறதுனால ஹாஸ் டல் பீஸ் இல்ல பிளஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம் பீஸ் அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு நீங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வையே எங்க அம்மா கூப்றாங்க ஆ